வணக்கோம்ப்பா நல்லா இருக்கீங்களா ம் நல்லா ஓகேம்பா
ஆ வீட்ல இது எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்களா
யாரு புரியல ஆ ஹா எல்லாரு நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கப்பா ம் ம் என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா சும்மாதாங்க இந்த வெளிய போலான்னு கெளம்பிட்ருக்
அப்டிங்களா மழல்லா எதுவு இல்லையா
இல்லைங்க ஒ ஒரு வாரமா மழை எதுமே வரலீங்க அங்கல்லா மழை இருக்குங்களா
ஆமாங்க இல்ல இல்ல நா வந்து வெளியூர் வந்துரு க்கே ஆ எங்க தங்கச்சி யூ எஸ் ல இருந்து வ ராங்கன்னு அப்டினு சொல்லிட்டு அவங்கள ரிசீவ் பண்றதுக் காக வந் தோ நாங்க நேத்து ஆ அவங்க இன்னைக்கி வந் ஆ இல்லங்க அவங்க இன்னைக்கி வந்திருக்கணு அவங்களுக் கு ஒரு நாள் ஃப்ளை ட்டு டிலே ஆயிடுச்சா
ஓ சேரி சேரிங்க
அதனால இன்னைக்கி கெளம்பி நாளைக்கிதா வராங்க ஆ அவுங்க வீட்லதா இருக்கோ நாங்க இப்போ
ஓகே ஓகேங்க அங்க எல்லா மழ இல்ல இல்லைங்களா
மழதாங்க ஆ அது தெனந்தோறு ம் மாலை நேரத்துல மழ வந்துட்டுதா இருக்கு
பரவால்லைங்க நீங்க சாப்ட்டீங்களா மதியம்
ஆ சாப்ட்டோங்க ம்
சேரி சேரிங்
நா அப்பவே பண்லான்னு பாத்தே எங்க பாட்டி வந்து நாடகோ பாத்துட்ருந்தாங் அங்க ஆ சத்தமா பாத்துட் இருந்தாங்களா அதனால அதாங்க்கா
சேரி சேரிங்
நீதா கால் பண்ணிட் ம் நானு எங்க பாட்டி எல்லாரு வந்துருக் கோ ம் ஒரு ரெண்டு நாள் இங்கயே தங்கிட்டு இல்ல இல்லப்பா நானு எங்க பாட்டி எங்க அம்மா ப்பா எ வீட்டுக்காரரு எல்லாருமே இதா இருக்கு ம் ம் அதா அவங்க வர்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு
சேரி சேரிங் ஆ அதா ஒரு நாள் வேற டிலே ஆச் சுன்னீங்க
மா ஒரு நாள் டிலே ஆகுது அதாம் போர்றதுக்கு மட்டு அதே நாள்ல போயிருனு ஒரு நாள் லேட்டா போனா என்னாம் அப்டின்னா வர்றதே ஒரு பதினய் இருவத்தஞ்சு நாளுக் க்குதா வராங்க ம் அவங்களோட நேரம் இந்தா கழிக்கணுன்ட்டுதா நாங்களே வந்தோ ஆ ம் இங்கயே இருக்காங்க எம் பசங்க நல்ல இருக்காங்க பெங்களூர் அதுனால அவேன் ஆ அவுங்களும் எங்க கூட வந்தாங்க அவன் எங்க சின்ன பையன் பேஜில தா தங்கி படிக்கிறான் அதனால அவர் கிளம்பி போயிட்டாரு நாங்க மட்டு இருக்கோம் இப்போதைக்கு இல்லேண்ணா இனிமே தா பண்ணணும் சமையல எல்லா காலையில டி டிஃபன் பண்ணி குடுத்தேன் மதியம் பண்ணி குடித்தேன் இப்ப மறுபடியும் ஏதாது பண்ணனும் அப்டினா ம்
நான் வெஜுங்களா இல்ல வெஜ் தான
சு தான் நான்வெஜ் சாப் சப்புடறவங்க இருக்கிறவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அதனால ரெண்டு பேருக்கு தனியாக அந்த மாரி எதுக்கு தங்கச்சி வந்ததுக்கு அப்புறமா அவங்கலாம் நல்லா சாப்பிடுவாங்க
ஓ செரி செரி செரிங்க
அதனால அவுங்க வந்துருக் அப்புறமாவே சமைச்சிக்கலாம்
ஆ செரி செரி நீங்களும் சைவம் தானா
நா சைவம் தா ஆனா எல்லாரும் எல்லாருமே சாப்புடுவாங்க நா மட்டம் தா சைவம் ம் நானும் என் சின்ன பையன் அ இல் நாமட்டும் சின்ன வயசுல இருந்தே நா சாப்பிட மாட்டேன் ஆ மத்தபடி இவுங்க எல்லாருமே சாப் ஆ எங்க தங்கச்சி தம்பி எல்லாருமே நல்லா சாப்புடுவாங்க ஆ நா ஆனா சமைச்சு குடுத் துருவன் க எப்டி இருந்தாலும் ம் நீங்க எத எந்த சாப்பாடு விரும்பி சா சாப்பிடுவீங்க
ஆ சாப்பாடு பாத்தீங்கன்னா வெஜ்ல சாம்பார் ரசம் சாம்பார் தா எனக்கு புடிக்கும் ரொம்ப
ஆ அப்டியா
நான்வெஜ்ல என்ன பிரியாணி சாப்பிடுவே
ஆ செர் செரி நீங்க எல்லாரு அந்த பக்கந்தா போறாங்க
ஆமாமா ம் அதா வெஜ்ஜின்னா எனக்கு சாம்பார் தா அதிக
ஆ நா வெஜ்ல வந்து கீர ரொம்ப புடிக்கு கியூங்க
என்ன கீரங்க
வெந்திய கீர இல்ல பால் கீர எதுவா இருந்தாலு கீர சாப்பிட்டா நல்லா எனக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவே எதுவு இல்லனாலு தயிர் சாதோ ஓ எனக்கு புடிக்கு ஊறுகா வச்சுக்கிட்டு தயிர் சாத சாப்பிட்டாலே
செரி போ சேரி சேரிங்க ம் எங்க வீட்லயே ஒரு ஆள் நீங்க மட்டு இப்பவே வெஜ்டேரியனா இருக்கீங்க
ஆமா இல்ல ஏ சின்ன பைய கொஞ்ச வீட்ல வெஜ்ஜுதா அவ எப்பயாது வெளிய பிரெண்ட்ஸ் கூட போனா ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் சிக்கன் மட்டு சாப்பிடுவாங்க அ விரும்பி எல்லா சாப்பிட மாட்டே எல்லா கம்ப்பல் பண்ணா சாப்டுவா அவ்ளோ ம் நாங்க ரெண்டு பேர் மட்டு நா மத்தபடி வீட்ல எல்லாருமே அசைவ அவுங்கன ரெண்டு அடி இலி வச்சாலுமே சாப்படுவாங்க பெ அ செஞ்சு குடுக்க நா ஆமாமா நா சமைச்சு குடுத்துருவே
ம் சேரி சேரி நீ சில பேரு சாப்பிடாதவங்க எல்லா சமைக்கக்கு யோசிப்பாங்க அதுக்குதா கேட்டே
ஆஹ இல்ல நானு இன்னு இவுங்க பிடிச்சவுங்ளுக்காக நம்ம சமச்சு குடுக்கனுல்லயா ஆ அதுனால நா சமைக்க கத்துக்கிட்டே நா சமைக்க கத்துக்கிட்டே ஆனா எது டேஸ்ட் டெல்லா கூட எதுவு பண்ண மாட்டேம்ப்பா ம் எல்லா கரெக்டா தா இருக்கு என்ன கொஞ்சொ உப்பு கம்மியாருக்கு எப்யாச்சு அந்த உப்ப மட்டு சேத்துக்கி ட்டா சரியா போவு அவுங்க மத்தபடி எல்லா நா சமச்சு குடுத்துருவெ அங்க என்னென்ன தேவப்படுது என்னான்ட்டு இங்க எங்களுக் கு எல்லாங் கெடைக்காது மீன் கடைக்கு ஆ ஆ மீன் எல்லா கடை க்காது வெறு நா மட்டனு சி க்கனு அதுனால இந்த ரெண்டு வகைல மட்டு நா இது ஆ இல்லெங்க இங்க வந்து அதிக மான வெலையு இருக்கு ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்காது மீனு
ஓ சேர் செரிங்க
பகுதி அந்த மாரி இடங்கள்ல மட்டுந்தானே ஃப்ரெஷ்ஷா இரு க்கு அது இங்க வந்து சேர்றத்துக்குள்ள ஒ ரு நாளாகு ஆ அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்காது இங்க அதுனால எனக்கு மீன் சமைக்கதா எனக்கு தெரியாது அது இல்லாததுனால ம் இது இல்ல யு அது சின்ன இங்க சின்ன வயசுலந்தே அவுங்களுக்கு கெடைக்காததுனால மீன் வந்து விரும்பி எல்லா சாப்ட மாட்டாங்க எப்பயாச்சு சென்னை வந்தாங்கன்னா அவுங்க தங்கச்சி செஞ்சு குடு ப்பாங்க அதுவு இவுங்களுக்கல்லா முள்ள எடுத்து சாப்புடல்லா தெரியாதுங்க அத ஒருத்தர் எடுத்து குடுக்கணு
ஆ ஏனா அவங்க பழக்கம்மிலா என்னால உங்களுக்கு எப்டி சாப்
ஆமா ஆமா நா செய்ய மாட்ட நா சாப்ட மாட்ட செஞ்சு குடுப்ப ஆனா நா அதல்லா எது தொட மாட்ட எனக்கு எல்லாமா சுத்தம் பண்ணி குடுத்துட்டாங்கன் னா எங்க மாமியார் சுத்தம் பண்ணி குடுத் த்தாங்கன்னா அ நா சமச்சு குடுத் துருவ அவ்ளோதா நால்லா கையெல்லா வெச்சு தொடமாட் ட்ட ம் ஞாயித்துகெழம வந்தாலே ஆ நான் ஞாயித்துக்கெழம வந்தாலே அது செய்யறதுனாலயே என்னவோ நா வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டு நா செரியா சாப்டவே மாட்ட எனக்கு அது ஆ அவ் ஒரு மாரி கொமட்டிட்டு வரு
ஆ ஆ சேர் சேரிங்க
ஆ செஞ்சு குடுக்கறதுனால
சேர் சேரிங்க இப்ப நீங்க மட்டுந்தா சமப்பீங்களா நான்வெஜ்ஜா இருந்தாலு வெஜ்ஜா இருந்தாலு
ஆம்மா எங்க போனாலு நாதாங்க சமைக்கணு அதுதா எனக் க்கு பிரச்சனையே எங்க நாத்தனார் வீட்டுங்களு போனாலு நாந்தாஸ் சமைக்கணு மாமியார் வீட்லயு நாந்தா சமைக் கனு எங்க அம்மா வீட்ல இப்ப தங்கச்சி வீட் ஆ ஹெல் பண்ண மாட்டாங்களான்னா அவங்க ஹெல்ப்பு அவங்ககிட்ட வாங்குறத விட பேசாம நா பண்ணிக்கிறது பெட்டர் அப்டின்ற மாரி இரு
ஓ சேர் சேரிங் புருஞ்சு ம்
விரும்புன மாரி செய்ய மாட்டாங்க அதனாலதா ஆ அதனால அவங்க பண்ணாம இருக்குறது தா எனக்கு ஆமா ஆமா அதுக்குதாங்க அந்த விஷயத்துக்கே நா இது பண்றது இல்ல ம் ம் ம்
அப்ப
ஆ சொல்லணுங்க ஆ நீங்க அம்மாவுக்கு சமையல எதாவது உதவி பண்ணுவீங்களா
ஆ பண்ணுவேன் ஏதாவது வெஜ்டபுள் கட் பண்றது அ ஆணியன் அது மாரி ஏதாது கட் பண்ண சொன்னாங்கனா பண்ணுவேன் அப்றோ அம்மா அப்பா வெளில போன டைம்ல நானே சமைச்சு சாப்டுவேன்
அப்டிங்களா ஆ ஆ செரி செரி நானும் என் பையனுக்கு கத்து குடுத்துட்டேங்க என் பெரிய பையனுக்கு அவனும் சமச்சிப்பான் ஆ எனக்கும் எதாவது வேணும் அப்டின்டுனா உதவி பண்ணுவாரு
ஓ செரி செரிங்க
ம்
ஆனா அவங்க இப்போ லீவ் டேஸ்ல வந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க
ஆமா ஆமா இல்ல நா பண்ண சொன்னா அவன் எனக்கு கொஞ்சம் ஏத்த மாரி பண்ணி குடுப்பான் யா அவனுக்கு தெரியும் என்னோட டேஸ்ட் எப்டிண்டு
செரி செரிங்க பரவாயில்ல அவரு ஒருத்தராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணற
ஆமா ஆமா ம்
அப்றோ வேற யாரும் சமைக்கல்ல மாட் நீங்க ஒரு ஆள் தா எல்லாமே செ
ஆமா ஆமாங்க அவங்களுக்கெல்லாம் நா போனா எல்லாமே சமைச்சிருவேன் அப்டின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு எத்தனை பேருக்கா இருந்தாலும் சமைச்சிருவா
ஆ ஓ செரி செரி இன்னைக்கு வெளிய எங்கேயும் போலீங்களா
ம் ஆமாங்க வீட்ல தா இன்னைக்கு செம தூக்கம் அதனால மத்தியம் சாப்பிட கூட இல்ல நானு நல்லா தூங்கி ஏழுந்து அதுக்கப் அப்றேமா சாப்பிடலாம் கட்டு உ
ஆ
எ சின்ன பையன் உ ஆ காலேஜ் கிளம்பும்போது தா ஃபோன் பண்ணா அது எழுப்புனா என்ன மா நா களம்புறே அப்படின்னு சொல்லி ஏன்னா சமைச்சு வச்சுட்டு அவங்கள எடுத்து போட்டுன்னு சாப்ட்டுட்டு என்ன டிஸ்டர்பப் பண்ணாம பாப்பே
பரவால்ல பரவாலிங்க எப்பயோ நல்லா தூங்கியெந்திச்சிடீங்க
ஆ என்னங்க நல்லது ஆமா மா நல்லா தூங்கி எழுந்துட்டே எப்பயாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இப்படி நிம்மதியா தூங்கணு இன்னா வந்து இத ஆயிடு ஆ உம் ம எங்க போறதா இருக்கீங்க இப்ப வெளிய வெளியப்
வெளியோன்னு வெளியே இருக்குமா தம்பிதா படத்துக்கு போனுனு சொ அப்டின்னாறு அதா அவரு தூங்கி இருக்கிராரு நீ அவரு ட்ரிப்ஸ் ஏறுணகப்புரம் ரெடியானே அவரு இப்பதா ஊருக்கு போய்ட் இதுவந்து சேர்த்துட்டு இருக்காரு ஆமாமாங்க நாமக்கள் வரைக்கு போனாரு
ஆ ஹ ஹா சேரி சேரிங்க உங்களுக்கு கிட்டவா
முன்னேர
ஓ ஆ சேரி சேரிங்க ஆ ஆ ஹ ஹா
அதா சேரி அவுங்க ஒய்ப்பு கொண் போய் அவுங்க அப்பா கீழ விழுந்துட்டாங்க சொன்னதுனால கீ போய் விட்டுட்டு வந்து ஒன் வீக் அங்கே தங்கிட்டு வர அப்பிடின்னாங்க
அ அப்புடிங்களா சேரி சே
ஆமாமா உ சேரி சேரி உ அதா இவர எந்துச்சதுக்கப்புற தா போலனு ஆன்ட்ருந்தே
அப்டிங்களா சைரிங்க உ ஆ சேரிங்க கண்டிப்பா ரொம்ப நல்லதுக்குங்க